இனி நாம ஆ நம்ம தலைப்புகள தொடந்தே பேசு வோ தோழி தொடர்ந்து சொல்லுங்க
கண்டிப்பா நா எனக்கு புதிய பாடல்கள் பத்தி பேஸ்லா அப்டின் நெனைக்கிறே நானு ஏனா வந்துட்டு நீங்க பாடல்கள்ல ரொம்ப புடிச்ச பாடல்கள்லா சொன்னீங்க எனக்கு அத் தா நா சொன்ன மாதிரி அந்த ஜீன்ஸ்ல பாட்டெல்லா ரொம்ப புடிக்கும் அந்த காலக்கட்டத்துல வந்த ஹீரோஸ் படங்கள்ல ஆ அவுங்ளோட பாட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கற த மியூசிக் டைரக்டர்ஸ்லா இருக்க மாட்டாங்க பட் அந் பழைய இளையராஜா சாங்ஸ் அதெல்லா கேக்கும் போதே ரொம்ப இனிமையா இருக்கு இப்ப நம்ம எங்யாவ்து போறோ அப்டின்னா வந்துட்டு அந்த மூடுக்கேத்தா மாரி கொஞ்ச சோ கமா இருக்கோன்னா அந்த சோகமான சாங்ஸ் கேக்கறது ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்கோ ரொம்ப ஹேப்பி மூட்ல இருக்கோன்னா அந்த ரொம்ப சந்தோஷமான பாடல்கள் கேக்கறது அதுக்கப்றோ அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு வரு அந்த ரஜினி அந்தப்றோ அ ம் ரஜினி அதுக்கப்றோ பிரபு அவுங்க ஆ இருக்கற சுஹாஸ்னி இருக்கற மாரி ஒரு பாடல் வரு அந்த பாட்டெல்லா கேக்கும் போது அப்டியே கண்லந்து தண்ணியே வந்துரு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஒரு ஒரு பாட்டுமே அப்போ எல்லா வந்துட்டு அந்த லிரிக்ஸு செரி அவ்ளோ அழகா எழுதிருப்பாங்க அத கேக்கறத்துக்கே அவ்ளோ இனிமையா இருக்கு ஆ இப்போ ரீசென்ட்டா வந்த மா திரி அந்த லிரிக்ஸ் வந்துட்டு அவ்ளோ மீனிங்ஃபுல்லா அவ்ளோ ம் ஞாபகம் வெச்சிக்கிற மாதிரி எந்த ஒரு வரிகளு இல்லன்னா கூட இந்த பழைய காலத்து பா பழைய காலத்துனா ஒரு பத்து வர்ஷத்துக் முன்னாடி ஒரு இருவது வர்ஷத்துக் முன்னாடி வந்த பாடல்கள்லா இன்னுமுமே கூட நம்ம கேக்கும் போது ஒரு ஒரு வரிகளுமே அவ்ளோ இனிமையா இருக்க மாதிரி இருக்கு கேக்கறத்துக்கு சோ உங்கள்க்கு அந்த மாரி எதா அனுபவம் இருக்கா
ஆ ஆமா தோழி நெறைய பாடல்கள் சொல்லலா இப்ப உதாரணமா பாத்தீங்க அப்டின்னா இப்ப இளையராஜாவோட பாடல்கள்லா கேட்டீங்க அப்பிட்னா அதுவு நைட்டு தூங்க போகைல அ தூக்கோ வராது பட் தூங்க போஹு இல்லையா அப்ப படுத்துட்டே இந்த பாட்ல்லா கேட்டோ அப்டின்னா அ அந்த பாட்டோட லைன்லா வந்துட்டு அப்டியே உணர்வு பூர்வமா நமக்கு தெரியு அது குத்து சாங் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சோ மெலோடிஸ்சா அந்த மாதிரி நம்ம கேட்டோ அப்டின்னா தூக்கமு நல்லா வரு ஆ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த வரிகளோட நம்ம எப்படி சொல்றது கனவுளே மேதக்குற மாரி இருக்கு அதுல இது இளையராஜா பாடல்கள் வந்துட்டு நா சொல்லுவே தோழி நீங்க அந்த உணர்வெல்லா உங்களுக்கு இருந்திருக்கா
கண்டிப்பா அதுதா நா இப்போ ஒரு வண்டியில போகும்போது வந்துட்டு இப்போ முன்னாடி எல்லா ஒரு அஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வந்துட்டு அந்த பழைய பாட்டு கேட் கெக்குறதுக்கு அந்த அளவுக்கு நா விருப்பப்பட மாட்டே ஆனா வந்துட்டு கொஞ்சு வயசு ஆக ஆக இன்னொத்த தெரியல நமக்கு அந்த இளையராஜா சாங்ஸ் கேக்கணு அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகுது ஏன்னா அந்த வரிகள் எல்லாமே ரொம்ப ஆ நமக்கு லைஃப்ல வந்துட்டு ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஆ ஆ இணைப்ப கொடுக்கு சோ அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு கேட்கரதுக்கு வண்டியில போகும்போது அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே வந்துட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு போனா ரொம்ப அழகா இருக்கு அந்த மாரி பாடல்கள் அதுக்கப்புற வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட்ஸ்ல வந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஹிட்டான சாங்ஸ் எல்லாமே நம்ம அத கேட்க போது இப்பவே கூட டி வில அத அப்படியே ஒரு பிளேலிஸ்ட் மாரி போட்டுவிட்டு கேட்டுகிட்டே இருந்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கு கேக்குறதுக்கு அது இல்லாம கேக்குறது இல்லாம வந்துட்டு அவங்க பண்ற அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எனக்கு புடிச்ச ஹீரோவே வந்துட்டு அந்த சாங்ஸ் எல்லா டான்ஸ் ஆ இருப்பாங்க அதெல்லா வந்துட்டு கே பாக்கபோது ரொம்ப அழகா இருக்கு அப்போ வந்துட்டு அ இந்த ஹீரோ ஆ அவங்களோட போட்டோஸ் எல்லா நாங்க வீட்டுல எங்க அக்காவு நானு சேந்துட்டு வீட் ல ஒரு பெரிய போஸ்டர் மாரிலா ஒட்டி அந்த அளவுக்கு ஒரு ஃபனா இருந்து அவங்க டான்ஸ்சு அவங்க சாங்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சாங்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு கேக்குறது க்கு சோ அந்த மாதிரில்லா நறையா சின்ன வயசு மெமரிஸ் எல்லா இருக்கு இந்த மாதிரி பாட் பாட்டு பாட்டு சம்பந்தப்பட்ட இதெல்லா பட் அப்போ இருந்த ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் தேவா அவங்க எல்லா வந்துட்டு இப்போ இதுவு பண்றது இல்ல இல்லையா மியூசிக் எல்லா போடுறது கிடையாது இப்ப எல்லருமே டோட்ட லாவே மாறிட்டாங்க அந்த தேவாவோட மியூசிக் டைரக்ட டெரக்க்ஷன்ல இருக்கற சாங்ஸ் எல்லா ரொம்போ சூப்பரா இருக்கு சூர்யாவோட ஒரு பாட்டு வருமே சிம்ரன் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த சாங்ஸ் எல்லா கேட்க போதே ரொம்ப இனிமையா இருக்கு கேக்குறதுக்கு அத ரிப்பீட்டடா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு இருக்குற மாதிரி இருக்கு சோ அந்த மெமரி நா சொல்லுவே
ஆ ஆமா தோழி அப்பல்லா பாத்தீங்க அப்பிடின்னா சிம்ரன் வந்துட்டு நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஆ மேக்சிமம் பாத்தீங்க அப்பிடின்னா ஹோம்லியா தா நறைய நடிச்சி நடிச்சுருக்காங்கன்னு நெனைக்கிறே அவங்க அப்புறோ சினேகா அவங்கல்லா வந்துட்டு ஹோம்லியா நெறையா படங்கள் நடிச்சிருக்காங்க அதுல சினேகா படங்கள் பத்தி சொல்லணு அப்படின்னா அந்த ஒற்றை நாணயம்னு ஒரு சாங் வரும் இல்லையா தோழி
உம் உம்
அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கு அதாவது நா அது வந்துட்டு ஸ்கூல் படிக்கியில அந்த பாட்டு வந்துசின்னு நெனை கிற ஆமா அப்ப நா போர்த்தோ ஃபிவ்தோ ஏதோ படிச்சிட்டு இருந்தே அப்ப அந்த சா ங்கு வரும்போது எல்லாருமே அந்த சாங்குக்கு ஒரு ஆண்டு விழாவ வச்சாலுமே அதுலயு அதே பாட்டு வரு அது சிம்ரன் நடிச்ச பாடல்கள் பாத்தாலுமே விஜய்யோட ஒரு நாலஞ்சு படோ நடிச்சிருக்காங்க நனைக்கிறே அந்த பாட்டுகள் எல்லாமே அவ்ளோ அருமையா இருக்கு பிரியமானவளே படம் கூட அதுல சடனா ஞாபக இல்ல ஆனா அதுல உள்ள எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு அப்டிதானே தோழி
ஆமா ஆமா நா அதே அதே பாட்டு எல்லாந்தா சொல்றே ந வந்து ரம்பா கூட ஆடுறது அப்புறோ சிம்ரன் கூட டான்ஸ் ஆடுற சாங்ஸ் அது எல்லாமே வந்துட்டு அவுங்க டான்ஸ் மூமெண்ட்ஸ்ஸு வந்துட்டு பாத்தா வந்துட்டு எப்டி இப்படில்லா ஆட முடியுமா அப்டின் ற மாதிரி நம்ம ஒரு மாரி ஆச்சரியப்பட்டு பாக்குற மாதிரியே இருக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே சோ அந்த மாதிரி பாட்டு எல்லாமே வந்துட்டு அந்த காலத்துல வந்து நல்லா இருந்துச்சு பட் இப் போ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வரிகளு சேரி எதுமே நியாபகத்துல இருக்கறா மாதிரி வரிகள் இரு எதுமே இருக்க மாட்டேங் எதோ ஒரு மியூசிக் எறைச்சல் அதிகமா இருக்கே தவிர்த்து அந்த பாட்டு வரிகள் வந்துட்டு அதிகமா இருக்கறது இல்ல பட் இந்த காலத்து கொழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த மாரி பாடல்கள் தானே புடிக்குது அது இல்லாம நறைய இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதனால வந்துட்டு தமிழ் பாடகள்னா வந்துட்டு இப்போ வந்து இந்த சமூக வலைதங்களங்கள் கல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுல வந்துட்டு போட்டு நறைய ஹிட்டு குடுக்குற மாதிரி ரிப்பீட்டடா நம்ம கேக்குறதுனால வந்துட்டு அந்த சாங்ஸ் வந்து நமக்கு பிடிக்குது பட் அப்ப அந்த காலத்துலல்லா அப்டி கிடையாது ஒரு டிவில போடுவாங்க இல்ல ரேடியோல போடுவாங்க அந்த மாதிரிதா நம்ம கேட்டு பழகிருக்கோ பட் இருந்தாலுமே அப்பவே வந்துட்டு அந்த சாங்ஸ் எல்லா அவ்ளோ ஹிட் ஆச்சு அவ்ளோ நல்லாவு இருந்துச்சு கேக்கறதுக்கு பட் இப்ப வந்து அவுங்க வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு சமூக வலைத்தளங்கள்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க அத கேட்க கேட்கதா நமக்கு வந்து சேரி ஓகே இந்த மாரி ஒரு படம் பாட்டு வந்துட்டு இப்ப ஹிட் ஆயிருக்கு போல இருக்கு அப்டின்றதே நமக்கு தெரியுது அது இல்லாம அந்த அந்த புதுசா ஒரு பாட்டு வருதுன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த பாட் ட வச்சு இப்போ ரீல்ஸ் எல்லா கிரியேட் பண்றாங்களையா அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி வந்து அவுங்க வந்து நறைய பேர் வந்து ட்டு அந்த பா பா பாடல்கள்ல யூஸ் பண்ணி நிறைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் அந்த மாரி நறைய வீடியோஸ் கிரியேட் பண்றதுன்னா நம்ம எதோ ஒண்ணு பாத்துட்டு இருக்கும்போது வந்து கண்டினியூஸா அதே நமக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த பாட்டு வந்து ந மைண்டல ஓடிக்கிட்டே இருக்கு ஆ ஓ இந்த சாங் வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு போலருக்கு இப்போ வந்துட்டு ரீசெண்டா வந்த பாடல் போலருக்கு என்ன படடோ எந்த படத்துல இந்த பாடல் பாட்டு வருதுன்னே நமக்கு தெரியாது அதுக்கப்புற போய் சர்ச் பண்ணி பாத்தாதா தெரியு ஓ இந்த பாடல் வந்து இந்த படத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்றதே ந நமக்கு அப்பதா தெரியு அந்த மாரி வந்துட்டு நறைய படங்கள் வருது பட் பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகுதா அப்டின்னு சொன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஹிட் ஆகுறது இல்ல அப்டின்னு நனைக்கிறே நானு நீங்க என்ன நனைக்கிறீங்க
ஆமா தோழி இப்ப வர்ற காலங்கள்ல பாத்தீங்க அப்டின்னா பட பாட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துருது அதுக்கப்புறதா அந்த பாட்டு எந்த படோ அப்டின் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்குறோ இப்ப உதாரணமா சொன்னா ரஜினி முருகன் படோ வந்துச்சு இல்லயா அதுல உள்ள பாட்டல்லா ஃபர்ஸ்ட்டே ரே ஆ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாட்டு எல்லாமே நல்ல ஹிட்டு அதுக்கப்புறோ படத்த வந்துட்டு ஒரு வருஷோ கழிச்சுதா ரிலீஸ் பண்றாங்க நா நெனச்சே இந்த பாட்டுலா வரும்போது செரி படோ வந்துருச்சு போலா அத பாட்லா வந்திருக்குன்னு எல்லாரு அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கல எல்லாரு டான்ஸ்லா ஆடும்போது செரி படோ வந்துருச்சு போலனு நெனைச்சி அப்பறந்தா சொல்றாங்க அந்த படோ இன்னோ வரவே இல்ல பாட்டு மட்டு வந்திருக்கு அப்புற ஏதோ ஒரு இஷ்யுனால அதுக்கப்புற இந்த படத்த ரிலீஸ் பண்ணவே இல்ல ஒரு வருஷோ கழிச்சுதா அதுக்கப்புற ரிலீஸ் பண்ணாங்க அப்ப நம்ம அந்த படத்த பாக்கும்போது இந்த பாட்டு எல்லாமே நம்ம கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக் அந்த நேரத்துலதா என்ன வந்துச்சு அப்டின்னா படோ வந்துச்சு அதுக்கப்புற படோ வந்துட்டு வந்ததுக்கு அப்றோ பாத்தீங்க அப்டின்னா படமு சரியான ஹிட் ஆயிடுச்சு ஹிட்டானதுக்கு அப்புறோ இப்பவுமே இந்த படம் போட்டா நா போய் திரும்ப பாப்பே நா கிட்ட தட்ட அந்த படோ பத்து தெரவைக்கு மேல பாத்துட்டே இருந்தாலு ஒரு சில படங்கள்லா பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே எத்தன தெரவ வேனாலு நம்ம திரும்ப பாக்கலா அதுல இந்த ஃபேமிலி ரிலேட்டடான படங்கள் வந்துட்டு நா திரும்ப திரும்ப பாப்பே இந்த காமெடி ம் சம்பந்தமா உள்ள படங்கள்லா எத்தன தெரவ போட்டாலு பரவால்லன்ட்டு நா வந்துட்டு உக்காந்து போய் பாப்பே அந்த மாரி நீங்க திரும்ப திரும்ப பாத்த படங்கள் எதுவு இருக்கா தோழி
ஆ கண்டிப்பா நெறய படங்கள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த காமெடி படங்கள்லா வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு இவரு இந்த விஷ்ணு விஷால் நடிச்ச படம் அது வந்துட்டு அதுக்கப்றோ சுந்தர்சியோட படங்கள் எல்லாமே சந்தானம் காமெடி அவங்கல்லா வெச்சு எடுக்குறது அதெல்லா ரொம்ப நல்லாருக்கு ஆம் அப்போ நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஒரு குரூப்பா வந்துட்டு ஒ இருந்து எல்லாரு சேர்ந்து காமெடி பண்ணிட்டு நெறய காமெடியன்ஸ் இருப்பாங்க ஒரே படத்துல ஹீரோ ஒரு ரெண்டு மூணு ஹீரோ வெச்சு ஒரு படம் மாரி எடுப்பாங்க அந்த மாரி படங்கள்லா வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு நல்லா ஹிட்டு் குடுத்துச்சு அந்த மாரி படங்கள்லா வந்துட்டு அ ரிப்பீட்டடா பாக்கறதுக்கு கொஞ்சோ சிரிப்பு வரு அவங்க என்னதா காமெடி ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா கூட நமக்கு அது சிரிப்பு வர மாதிரி இருக்கு பட் இப்ப வர காமெடி காமெடியன்ஸ்னு யாருமே இப்போதைக்கு இல்ல அப்டின்னு நெனக்கிறே நானு அப்டியே இருந்தாலு வந்துட்டு அவங்க கஷ்டப்பட் ஹீரோ ஒரு காமெடி பண்ணாலு நமகு சிரிப்பு வர மாட்டேங்குது அப்டின் நெனைக்குறே பட் முன்னாடிலா வந்துட்டு நம்ம இந்த சந்தானம் காமெடி அப்புறோ சூ சூரியோட காமெடி கூட ஓரளவுக்கு அப்போல்லா கொஞ்சோ நல்லா இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு காமெடி படம் குடுக்கறதுக்கோ அந்த மாதிரி ஒரு ம் புல் லென்த் ஒரு உ நல்ல ஒரு பு வஆ புல் படமும் என்ஜாய் பண்ற மாதிரி எந்த படமும் வரல அப்டின்னு நெனைக்கிறே நானு நீங்க என்ன நெனக்கிறீங்க
நீங்க எல்லாரு என்ன பண்டாங்க காமெடியா இருந்த எல்லாரு நா ஹீரோவா நடிக்க போயிட்டாங்க அதனால தா எனக்கு தெரிஞ்சி காமெடிக்கு பற்றாக்குறை வந்துருச்சி அதுக்கப்றோ யோகி பாபு வந்தாரு அவருமே அப்புறோ ஹீரோவா போயிட்டாரா இப்ப ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்லதா அவர் வந்து ட்ருக்காரு இப்ப காமெடிக்கு ஆள் இல்ல இப்ப யாராது வந்தாங்க அப்டின்னா நல்லா ஹை இதுல போக நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்டிதானே தோழி
ஆஹ் கண்டிப்பா கரெக்ட்டா சொன்னீங்க அந்த அப்டிதா நடந்துட்டு இருக்கு அதனால வந்துட்டு இப்போ காமெடியன்ஸ்ன்ற ஒரு ட்ராக்கே இல்லாம வந்துட்டு ரொம்ப சீரியஸான படங்களாக வந்துட்டுருக் கு அப்டின் நெனைக்கிறே நானு ஓகே நேரமும் முடிஞ்சிருச்சு இன்னொரு
ஆமாம் தோழி நம்ம தொடர்ந்து நாளைக்கி பேசுவோ தோழி நன்றி தோழி ஆஹ் நன்றி